ஹலோ ஆ கேக்குது சாப்ட்டீங்களா ஆ ஆ பாம் சாப்பிட்டோம் பாப்பா
ஆஹ் இன்னும் படுக்கல சாப்ட்டுட்டு வந்து படுத்துட்டுருக்காங்க இப்போதா என்ன ஒரே நாய் கத்திட்டு இருக்கா எவ்ளவு சவுண்டு கேக்குது
ஆஹ் இங்க பால் க்கனி பக்கமா இருக்கா
ஓ ஓ சேரி சேரி இட்லிப் பா இட்லியு இப்போ கறி கொழம்பு வச்ச
ஓ சேரி சேரி இன்னக்கு எது வாங்கி செஞ்சாச்சா நான்வெஜ் ஜூ வாங்கி செஞ்சாச்சா
ஆஹ் எங்கங்க சனிக்கிழம ஞாயி்த்துக்கிழம கிருத்திக அமாவாச வருது சரி அதனால இன்னைக்கி மத்தியானோ வாங்கிட் வந்தே நைட்டு செஞ்சுக்லாம் டின்னிட்டு காலலியு லமன் ரைஸ் தா அதனால செரி நைட் ஞ்சிக்லா அப்டின்ட்டு கறி
ஆ சேரி ச் ஆ சேரி சேரி ஆ நாங்க சாப்டோம் ஆ எங்குளுக்கு எங்க நாத்தனார் வீட்லர்ந்து மீன் கொழம்பு வந்துது அதனால ரைஸ் மட்டு வச்சிட்டோ ஆ மீன் கொலம்பும் மீன் வருவலும் அவுங்க கெஸ்ட்டு வந்துருக்காங்க எங்க சின்ன மாமியாரு வந்துருக்காங்க அங்கருக் காங்க அ செரி அவுங்க வாங்கி செஞ்சாங்க செஞ்சிட்டு இங்க சுபாஸ்க் கொஞ்சோ குடுத்து உட்டாங்க
சுபாசேஸ்
தம்பிக்கு குடுத்து உட் ட்டாங்க செரி அதனால அதே நாங் சாப்ட்டோம் அ எங்க வீட்டுக்காரு வேனான் டங்க சாப்பாடு வேணா பழம் மட்டு சாப்ட்டுக்குறேன்னாங்க ஹெவியாருக்கு குன்னாங்க செரினு அவுங்ளுக்கு பழோ மட்டு குடுத்துட்டு
ஆ
ஆஹா அவரு வந்து நான்வெஜுலா சாப்ட மாட்டாங்க மீன்லா சாப்ட மாட்டாங்க ம் வெறும் முட்ட நண்டு அது ரெண்டு தா சாப்டுவாங்க அ சிக்கன்னு மீன்லா ரொம்ப சாப்ட மாட்டாங்க அதா சாப்பாடு வேணான்டாங்க சாய்ந்தரோ ஸ்நாக்ஸ் ம் அவுங்களுக் பிடிக்காது சின்ன வயஸ்லருந்தே பலஹல
பழகிட்ருக்காங்க நீங்க அப்டியே கொஞ்சோ கொஞ்சோமா பழகிருக்கணு பழகாமயே விட்டுட்ருக்கிங்க
அது உங்க வீட்ல சின்ன வயசுலருந்தே கு எடைய்ல குடுத்தாங்ளா அப்புறோ எடையில கொஞ்சோ ஒடம்ப் சரியாம வரவோ விட்டுட் டாங்ளா ஒரு நாள் திரிப்பி கம்ப்பல் பண்ணி குடுக்கும்போது திருப்பி வாமிட் பண்ணி ஒரு மாறி வந்துட்டாரா செரி அதுலந்து விட்டுட்டாங்க கம்ப்பல் பண்ண வேணான்னு அப்றோ அப்டியே விட்டுட்டாங்க உம் அவரு சாய்ந்தரமே ரோஸ் உம் அப்புறோ ஒரு ஆஃபீஸ்ல எதோ சாய்ந்துரோ ஸ்நாக்ஸெல்லா நெறைய சாப்ட்டாச்சி டின்னர் அ வேண்டா சொன்னாங்க நாங் மாவு இருக்கு தோச ஊத்தி தரன்னு சொன்ன
உம்
இல்ல அத பழ மட்டு சாப் புட்க்குரேன்னுட்டு வாழப்பழம் மாம்பழம் இருந்தது அதெல்லா கட் தண்ணிய குடுத் தா சாப்ட்டுடாங்க ம் நாளைக்கு தா என்ன அ இந்த இது பண்றது அப்டின் தெரியலா பிரெக் பஸெல்லா தொல்ல ஆமா இதுதா காலையில எ
காலில ஸ்கூலுக்கு என்ன பண்றதூன்ட்டு இருக்கு ஒண்ணு தயிர் சாதொன்னுது ஒண்ணு பிரியாணினுது ஆ
நா ஒரு வாங்கா இருக்கு ஸ் செரி மாங்கா சாதம் மாரி பண்ணி குடுத் தர்லா செரி கெஸ்ட்டு மத்தியானொ சப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரேன்னாங்க ங்கனால இவங்களுக்கு மாங்கா சாதம் பண்ணி ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்கு அனுப்பிட்டு அவுங்களுக்கு வேணா அப்பறோ அவங்க வர்றத பொறுத்து வாங்கி செஞ்சுக்குலா அப்டின்ருக் கே
சாப்டுவானா மாங்கா சாதோ
ஆ சுபாஷ் வந்து க இந்த கெளர்ண சாதோ எதா இருந்தாலு சாப்ட்டுக்கு சுபாஷ்க்கு வந்து இதுதானு இல்ல எது செஞ்சாலு சாப்ட்டுக்கு ம் இவுங்க அப்பாக்குதா புடிக்காது ஆனா அவ அந்த மாரி சாதம் பண்ணி குடுத்தா சாப்டுவாங்க மாங்கா கொழம்புல போட் ட்டாவோ ஊறுகா பண்ணாவோ அதெல்லா புடிக் காது பச்சையா சாப்டுவாங்க அப்டி இல்லன்னா இந்த மாரி கெளர்ண சாதம் மாரி பண்ணி குடுத்தா சாப்டுவாங்க கொழம்புல போட்டால்லா புடிக்காது
ஓ இந்த வெயிலுக்கு சாப்டவே புடிக்கல வேற
சாதொந்தா கேக்குறாங்க காலையிலேக்கி தண்ணி சாதொ குடு காலையிலேக்கி தண்ணி சாதொ குடு
எவ்ளோ தண்ணி குடிச்சாலு தண்ணி தாகொ அடங்கவே மாட்டேங்கிது
ஆமா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக் கு
நாளைக்கு ஒரு ஃபேன போடுற வா நா இப்பதா வாங்குன வே ஆமா
ஆமா வெயில் வந் து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அ நைட்டு படுக்கும் போது கூடோ கொஞ்சம் கூலிங் ஆக மாட்டிக்கிது அப்டியேதா இருக்கு எங்க வீட்ல பாருங்க ஏ சி வாங்கி ஒரு வாரோ ஆ ச்சு ஆனா உன்னு இன்ஸ்டால் பண்ணாமருக்கு அது இன்ஸ்டால் பண்ணாவது பரவால்ல ஐசோலேஷன் ஒன்னு பண்ணாம இருக்கு
சம்மு முடிஞ்ச பிருகு இ்ன்சுலேச பண்ணீங்ளா
இல்ல, அந்த இது போடுறதுக்கு எங்க வீட்டுல ஆள் இருக்கணுல் லா அவங்க இருந்து சொன்ன இது பண்ணா கரெக்ட்டா இருக்கு நம்ம அத
ஆமா ஓல்ஸ் எங்க போடுறது கொஞ்சோ ஜென்ஸ் இருந்தா தா அதுக்கெல்லா கொஞ்சோ கரெக்டா இருக்கு
அவருக்கு, ஆபீஸ்ல முக்கியமான ஒர்க் இருக்கு கா ஒன் வீக்குக்கு ஒன்னு பண்ண முடியாது, சாட்டர்டே வர சொல்லி போடுவோ அப்படின் சொல்லி சொன்னாங்க சரி அதனால உண்ணு ரெண்டு, மூணு நாள் தானே சரி அட்ஜஸ் பண்ணிப்போ சாட்டர்டே வர சொல்லி போடுவோ க்காட்ருகோ
இது அவுட்டோர்லயே இது பண்ணுங்க அது உள்ள பால்கனி பக்கமாலா இது இன்சுலேஷன் பண்ணாதீங்க
இல்லல்ல மாடிலதா பண்ணணுண்ட்டாங்க ஹவுஸ் ஓனரே பாத்துட்டு சொல்லிட்டாரு இதுலலா வச்சா வந்து மெயின்டன் பண்றது கொஞ்சோ கஷ்டோ அஹ மேலயே வச்சுருக்க ஏற்கனவே மேல ஒருத்தர் வச்சுருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த சைடு இந்த ரூமுக்கு நேர
மேல அந்த ஸ்லாப் எதனா இருந்தா ஸ்லாப் மேல வைங்க
இல்லல்ல மொட்ட மாடிலயே வச்சுக்க சொல்லிட்டாங்க ஸ்லாப்லலா வேணா அது ஒயர் போனாலு பரவால்ல இந்த ஸ்லாப்ல ந எதாது மெய்ன்டனன்ஸ்னா எறங்கி- எறங்கி பாக்க முடியாது. இப்ப நம்ம செகண்ட்ல வேற இருக்கோம்ல யாரும் ரொம்ப இறங்க மாட்டாங்க அது இந்த சைடு இருக்கு இப்ப அந்த சைடுனாலும் இறங்கி ஏறிடுவாங்க இந்த சைடு வந்து ஏறது வந்து ஏனி இதெல்லா வச்சு ஏறது கஷ்டோ இந்த அந்த லாஸ்ட் ரூமுக்குள்ள அது கொஞ்சோ க
ஒயர் கொஞ்சோ அது காஸ்ட் வேறலயா கீழே இருந்து மேல வரைக்கு போனு அதுதா ப்ராப்ளம் அது
உம் அதனாலதா செரி அவரு ஹவுஸ் ஓனரே வந்து பாக்கு போதே சொல்லிட்டு போனாங்கள நீங்க மாடிலே வெச்சுக்ங்க அவுடோர் யூனிட்ட மாடில‌ வெச்சுக்ங்க ஒன்னு பிரச்சன இருக்கது அப்பதா உங்களுக்கு மெயின்டன்ஸ்க்கு எல்லாம கரெக்டா இருக்கு இதுல ஏறி ஏறி அவங்களால வந்து பாக்குறவங்க பாக்க மாட்டாங்க கீழே இருந்தா பரவாயில்ல நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க செகண்ட் ஃப்ளோர்ல வீடு இருக்கு அதனால மொட்டைமாடில வச்ச தா சரியா வரு அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரா சரிப்பா அவங்க சொல்ற அப்டித்தான நம்ம கேட்கணு அதனால ம் செரி அதா வெயிட் பண்ணிட்டு இருக்கோ சாட்டர்டே வந்து வர சொல்லி போட்டுருலான்னு
என்ன வா
உங்களுக்கு எப்படி இப்படி இது நீங்க ஏ சிய யூஸ் பண்றீங்கள்ள கரண்ட் பில்லெல்லா எப்டி வருது
ஆ வருதுப்பா கரண்ட் பில் இந்த மாசோ வந்தாதா ஏனா எங்களுக்கு ஏ சி ரிப்பேர்ல இருந்தது இந்த மாசந்தா போட்டுருக்கோ சோ அதா இதுக்கு மேல வந்தாதா என்னாட்டு தெரியு எங்களுக்கு இவ்வளவு நாளா அதா எப்டியோ ஒரு ரெண்டு ரூபா மாரி வரு இப்ப இந்த மாசோ வந்தாதா என் னன்ட்டு தெரியு ஏனா நாங்களு இப்பதா ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது
ம் இப்போ ரெண்டு ரூம்லயே ஏ சி போட்டிருக்கீங்களா ஏதா ஒரு ரூம்ல மட்டுந்தா யூஸ் பண்றீங்ளா
ஆமா போட்டிருக்கோ அது சும்மா கொஞ்ச நேரோ போடுவாங்க போட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க இப்ப எல்லா ஒரே ரூம்லதா படு இருகுற மாரி அம்மா மட்டு அங்க இருக்காங்க அவுங்க ஏ சி போட்டுக்க மாட்டாங்க அவுங்க சும்மா அப்படியே வேணுனாலு ஒரு கால் அவர் அந்த மாரி போடுவாங்க
ஓ செ
மாசோ வந்தாதா தெரியு என்னனு
ஆமா க
நாங்களு மே மந்த்ல அததானே போட்டோ மே மன்த் ஒரு பத்தாந் தேதி இனி மேலதா அந்த மாரிதா போட்டோ இப்ப இந்த மாசந்தா நமக்கு வந்தாதா தெரியு
சேரி சேரி சேரி எங்களுக்கும் போட்டு பாத்து கரண்ட்டு இதுவரைக்கு நாங்க ஃப்வைவ் ஹண்டரடுக் கு மேல கரண்ட்டு பில் கட்னதே இல்ல ஃவைவ் ஹண்ரட்குள்ளதா கட்டி இருக் கோ அதுக்கு மேல போனதே கெடையாது மேக்சிமம் ஃபோர் ஹன்ட்ரேட் ஃபோர் டுவண்டி ஃபைவ் அப்டிதா வரு
ஓ ஆஹ் அவ்ளோல்லா ரொம்பல்லா வராது பா என்ன நம்ம கரெக்டா அந்த ஆவெரேஜ்லயே பாத்து வச்சுட்டோனு வெச்சுக்கோங்களே ஒரு மீடியமா ஒரு ஒன் ஓ க்ளாக் டூ க்ளாக் பெருக்க போட்டா அதுக்கப்பறமா ஒரு ஒன் அவர் அதே நல்லாருக்கூ கூலிங்காவே ரொம்பல்லா வராது
சேரி சேரி அதுதா அத பாத்துட்டுதா செரி நாங்ளு இவ்ளோ நாள் வேணான்னு தா பாத்தோ ஆனா இந்த
ம் இந்த தட ரொம்போ வெயில்லு ஒன்னூ மூ ரீல அதா செரி நானூ இது எப்டியோ ஒன்னு ஓடுறவரைக்கூ ஓடுட்டூ அப்டின் ட்டு சும்மா இந்த வாட்டி ரிப்பேர் மட் டுந்தா பண்ணோ ரிப்பேர் ஒர்க் மட்டூ ஒரு ஆயிரத்தி ஐநுரூபா ரெண்டாயிரூபா ஆச்சு அது பண்ணிட் ட்டு வச்சது எங்ளுக்கு இந்த மூணு மா சோ நாலு மாசோ வந்தாலே போதூ எங் போன வருஷமூ இந்த மாரிதா நாலு மாசத்துக்கு ஆ போன மாசமு இதே மாரிதா கரெக்ட்டா இப் போப இது கேஸ் ஃபில் பண்ணிட்டு பண்ணோ அது ஒரு மூணு மாசோ வந்துச்சு அவ்ளோதா அதோட ஆஃப் பண்ணி சாச்சி திருப்பி இந்த வருஷமூ மே மாசோந்தா பண் ணோ பாக்கட்டூ இது ஒன்னூ ரெண்டு மாசோ வந்தா கூடப் போதூ
ஆமா அதுக்கப்றோ உங்ளுக்கு மழ சீசன் ஸ்டாட் டாச்சினா தேவப்படாது
தேவ்
நாங்களே வாங்கலாம்னு வாங்காம ஓட்டலான் தா பாத்தோ அன்னைக்கு எங்க மாமியாருக்கு ரொம்ப முடி நைட்ல மிட் நைட்ல ரொம்ப ஒடம்ப் செரியாம வந்துரு ச்சா செரி அதெல்லா ம்
ஈவ்னிங்
வாங்கிட்லான்னு முடிவு பண்ணி வாங்கியாச் ச்சு
ஆ ஆ
உம் அது பாப்போ இன்னு சனிக்கெழம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பாத்தா தெரியு எவ்ளோ நாள் ஓடுதுன்னு உம் செரி பாருங்க படுங்க அஹ் பேசுவோ உம் ஆஹ் செரி பாய் உம் ஆஹ் குட் நைட்